ஆ எப்டி இருக்க நல்லா இருக்கியா
நல்லா இருக்கக்கா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நானு நல்லா இருக்க எங்க ஊருக்கு வந்திருக்குறியா இல்ல அங்கதா இருக்கீங்களா
இல்ல இல்ல ஊருக்கு வந்திருக்கோக்கா இப்ப லீவு ங்களா தா பாப்பாக்கு அதுனால ஊருக்கு வந்துருக்கோங்க நீங்க
ஓகே நாங்களு இப்ப அம்மா வீட்டுலதா இருக்கோ அம்மா வீட்டுக்கு வந்துருக்கோ லீவ் விட்டங்காட்டியூ ம் அப்பறோ ம் சம்மர் ஸ் எதாவது போட்ருக்கியா பாப்பாக்கு
ஆஹ இல்லக்கா சம்மார் கேம்ப்லா போ ஆ இங்கியூ கிளாஸ்ல எதுவுமே சேக்கலங்க்கா நீங்க எதுனா சேர்த்திருக்கீங்களா
ஆ நான் அத்தலெட்டிக்ஸ் தா போயிட்ருக்காங்க பசங்க
அப்படிங்ளா ம் சூப்பர் சூப்பர்க்கா ஆ அப்பறோ வேற அதுக்கே டைம் செரியா இருக்கு இல்லிங்ளா கிளாஸ் கூட்டிட் போய் கூட்டிட்டு வர த்துக்கு
ஆமா கிளாஸ் கூட்டிட் போயிட்டு அங்க ஒரு ரெண்டு மநேரோ அதனால நா அங்க விட்டுட்டு வந்தனா பேர்தயூ திரும்ப போய் கூட்டிட்டு வரணு அதுலயே கொஞ்சோ டைம் போவுது
ம் எப்போக்கா காலைல மட்டுமா இல்ல ஆ ஈவினிங் சாயந்ரொங்களா
நா வந்து பத்து மணி கூட்டிட்டு போய் விட்டன்னா பன்னெண்டு மணிக்கு கூட்டிட்டு வந்துருவ அப்பறோ மதியோ தூங்குவாங் கொஞ்ச நேரோ அப்பறோ சாய்ந்தரோ பக்கத்துல ம் பக்கத் பசங்களா இருக்காங்களா அங்க விளையாட போயிருவாங்க
ஆ வேற எதுவு அ கேம்ஸ்ல சேக்கலீங்களா
வேற ஸ்கூல்ல வெளையாடுவாங்க வாலிபால் வெளையாடுவாங்க
ம்
ஆ அப்பறோ வாலிபால்க்கு வெளிய எல்லா கூட்டிட் போவாங்க அதனால செரி இங்க வந்து அத்தலெட்டிக் போடலா அப்டின் சொல்லிட்டு போட்டோ நாங்க
ஓகே ஓகே இந்த மே மன்த் புல்லாங்ளா
ஆமா இந்த ஒன் மன்த் மட்டு
சேரிங்க சேரி அப்ப ஸ்கூல்லயே க அ கண்டெக்ட் பண்றாங்களா இல்ல வெளிய சேர்த்துருக்கீங்களா
ம் நா வெளிய தாண்டா சேத்திருக்க
வெளிய தா சேத்துர் கிங்ளா சேரி சேரி ஓகேக்கா இப்போ இந்த வருஷந்தா ஃபஸ்ட்டுங்ளா
ஆமா இந்த வருஷோ தா நா சேர்த்திருக்கே நா இந்த எப்பியுமே போடமாட்டே வெயில் அதிகமா இருக்கு கூட்டிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வரணுன்னு ஆனா பசங்களுக்கு வந்து வீட்ல இருக் கறது ரொம்ப
இன்னு போர் அடிக்குது ஆமா டிவிதா பாப்பாங்க
டிவிதா பாப்பாங்க ஆமா நம்ம வேற எதாவது படிக்கறதுல சே படிக்கிற மாதிரி கிளாஸ் சேத்து விட்டாலு வேண்டா அப்பிடிங்கறாங்க அவங்க வந்து லீவ்வுட்டதே வந்து வெளையாடறதுக்கு தா ஆ மேமல்லா எங்கள படிக்க சொல்லல
ம்
அதனால நாங்க அதுக்குல அந்த மா கிளாஸ்ல்லா போமாட்டோ அப்டின்ட்டாங்க
ஆ வளந்துட்டாங்கல்ல நம் பேச்ச கேட்கமாட்டங்
சே இந்த ஒரு வருஷோ மட்டு அப்பிடின் சொல்லி போட்டிருக்கே ஏன்னா பெரியவன்னு எயித்து போறா இந்த ஒரு வருஷோ இன்னு ஒரு ரெண்டு வருஷோ போலா அதுக்கப்புறோ டென்த்து போயிட்டாகன்னா அவுங்க ஃபுல்லா படிக்கிறதுல தா வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியா
சரி சரி ஓகேக்கா நாங்களுமே பாப்பாங்க பாப்பா வந்து செஸ் விளாடுவாக்கா அவ வந்து ஒரு ஆமா செஸ் விளாடுவா ஒரு எல்கேஜிலந்து போயிட்டு இருக்காங்க
ஓ சேரி சேரி
ஃபஸ்ட் வந்து கிளாஸ்லதா போட்டோ கிளாஸ்ல போட்ட பிறகு கொஞ்சோ ஒரு வருஷ் ட்டோ வரியு அதிலயே ஓக்கேவா இருந்துச்சி அவள உக்கார வச்சி நாங்க விளையாட வக்கிறது கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சி சின்ன புள்ளையில்ல ஃபஸ்ட் நாலு மாசோ அப் ப்புறோ வந்து யோச் ப்போ அவங்கள விட பெரிய பிள்ளைங்களோட விளையாறது அவுளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பிடின் சொல்லிட்டு அதுக்கப்புறோ என்ன பண்ணுனாங்க ஆ வெளிய கிளாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோ வெளிய கிளாஸ் ஸ்டாப் பண்ணிட்டு ஓரளவுக்கு பிக்ப் பண்ணிக்கலா வெளிய கிளாஸ் ஸ்டாப் பண்ட்டு இப்ப ஆன்லைன்ல சேத்துட்டோங்க அது வாரத்துக்கு ரெண் நாலு ஆ அவ்ள ஆ ரெண்நாள் ஓகே அது பாட்டுக்கு போயிடுங்கோ ரெண்டு மண்நேரோ ரெண்டு மண்நேரோ கிளாஸு அவ்ல்தாங்க அது ஒரு ஆ அது ஓகே அது புடிச்சிருக்கா அவுங்களு டோர்னமெண்ட்ஸ் எல்லா கண்டெக்ட் பண்ணுவாங்க வீக்லி டோர்னமெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்க என்ன பிரச்சனனா மந்த்லி ஒரு ரெண்டு டோர்னமெண்டாது போவே நீயா கூட்டிட்டு போனு அவள அவங்க அப்பாவோ யார் நானோ யார் நண்னோ கூட்டிட்டு போணு தம்பி இருக்கமாட்டா அழுத்துட்டே இருப்பா அவனுக்கு வந்து வெளிய போனா ஃபேன் போடு ஏசி போடு அப்டின் அவ சொல்லுவா மோஸ் ச்சா ஸ்கூல்லதா நடக்குங்க அங்க அங்க போய் நா எங்க போய் அங்க பயங்கர அனல் வீசு இல்லங்களா இந்த கிளைமெட்க்ல்லா தம்பிய வெளியே கூட்டிட்டு போய் போ முடியாது நாங்க ஒரு வாட்டி கூட்டிட்டு போய் ரொம்ப படுத்தி எடுத்துட்டா அவ அப்பலந்து கூட்டிட்டு போறது இல்ல அவங்க அப்பாதா கூட்டிட்டு போவாருங்க ஆ காலையில போயிட்டு ஈவினிங் ம்
ஓகே நம்ம டோர்னமெண்ட் வச்சா நம்ம கூட்டிட்டு போற அளவுக்கு நம்ம ரெடியா இருக்கணு அ அது ஒண்ணு இருக்கு அப்பதா வந்து நம்ம வெளியில அவங்க கொண்டு போய் விட்டு கிளாஸ் விடுறதுக்கே ஒரு அ யூஸ் இல்லன்னா வெளிய போயு அவங்களுக்கு பிரயோஜனமும் இல்லாம போயிரு
ஆமாங்க ஆமாங்க வெளிய கூட்டு ஆ நம்ம எது ஆ அ அ வெளிய அப் அப்பதானே தெரியு அவளுக்கு வெளிய பசங்க எப்டி விளயாடுறாங்கன்னு சொல்லிட்ட பட் அவங்களே வந்து இப்போ செகண்ட் போக போறா பட் அது சின்ன பசங்க அவள விட குட்டி குட்டி பசங்க எல்லா அவ்வளோ சூப்பரா விளயாடுதுங்க அதுவு அந்த பசங்க பசங்கல்லா ரொம்பவே சூப்பரா விளயாடுங்க குட்டி குட்டியோண்டுதா இருப்போங்க பாக்கவே எங்க பைய மாரிதா இருப்போங்க அதுங்க சேரியா கூட பே பேச வராது ஆனா நல்ல விளயாடுங்க
ம் நாங்களு வந்து இவ சும்மா கிளாஸ்ல ஒரு ஒரு கிளாஸ் மட்டு செஸ் விளயாட போவா சின்னவா அவனுக்கு செஸ்னா ரொம்ப புடிக்கு தா ஆனா நாங்க இந்த மாரி இன்னு அவனுக்கு கிளாஸ் போகணு டோர்னமெண்ட் போகணு அப்டிங்கறதுல்லா இன்னு தெரில சும்மா இப்பதா வந்து ஆரம்பிச்சிருக்கா ம் எங்க கூட விளாடுவா அவங்க அண்ணா கூட விளயாடுவா அந்த மாரி அது அதுல கொஞ்சோ ஆர்வோ அதிக தா
ஆமா அது பசங்கள பாத்து கத்துக்குறாங்க இல்லலைங்களா அவங் நெறைய கியூப்ல்லா சால்வ் பண்றாங்க ஆனா எனக்கு இன்னுமு எனக்கு கூயுப் சால்வ் பண்ணலா தெரியாது ஆனா அவ நல்லா சால்வ் பண்ணுவா ஆ அ ஒரு த்ரீ இண்டோ த்ரீ கயூப் குடுத்தோம்னா பாத்தீங்கன்னா நல் நாவே ச ஆ அ மத்த பசங்கள மத்த பசங்கள்லா கூட்டி ஆமா ரொம்ப குட்டி குட்டி பசங்கள் எல்லா பார்த்தீங்கன்ன நா நல்லா சமைப்ப அவங்க கூட வந்து பெரிய பசங்களை வச்சு காம்படேட் பண்ணுவாங்க அங்க ஸ்கூல்ல அது ஒரு நல்ல விஷயோ பட் அவங்க ஸ்கூல்லயுமே எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்னனு ஒன்னு ஒரு மணி நேரோ அவங்க இருப்பாங்க ஆன நாங்க அதுல சேக்கல கொழந்த பாவ வரதே மூன் றமணி இன்னு ஒரு மணி நேரம்ன டயர்ட் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சேகலங்க அதுதா கிரிக்கெட் இது அது சொல்லிட்டு விளயாடுவாங்க ஆனா பசங்க எல்லாரையுமே மோஸ்டா கிரிக்கெட்ல சேர்த்து விட்டுருவாங்க எப்டி இருந்தாலு
ஆமா ஆமா அதுத அது வந்து அ நம்ம சேர்த்து விடலனாலு அவங்கதா அதுக்கு ந போயே ஆகணு அப்படின்னு ஒத்தக்கால்ல நிக்கறாங்க இவனு இவனு கேட்டு கேட்டு பார்த்தா எங்க கிட்ட இல்ல நீ வேற எந்த கேம்ஸ்கு வேணாலு போய்கோ கிரிக்கெட் மட்டு வேண்டா அப்படின்னு அவ வந்து வாலிபால் போனா
ம் எதுன ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இரு க்கணு இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து ஆ பொழுதனக்கு படிச்சுட்டே இருந்தா இப்போ இன்னு கொஞ்சோ பெரிய இப்ப பெரிய புள்ளை ஆயிட்டாங்க இன்னு ஒன் இயர் தானே அதுக்கப்புற வந்து படிச்சிட்டே இருக்கிற மாரிதா இருக்குங்க அதுவே ஒரு மென்ட்டல் ஸ்ட்ரெஸ் மாரி ஆயிடு இல்லைங்களா
ஆமா ஆமா ஆமா இவங்க ஸ்கூல்லயு பாத்திங்னா அ த்ரீ தேட்டிக்குள்ளயே அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு அவர் வந்து வெளாடறதுக்கு நாங்க செஸ்ல போட்டோ நம்ம த்ரீ தேட்டிக்கு மேல வேணுனா நம்ம வந்து அ நம்ம வந்து வேற கிரௌண்ட்ல வெளாடுற மாரி இருக்கு அந்த மாரி வந்து போட்டுக்லா நாங்களு வந்து இவங்க ரொம்ப டயடு ஆயிருவாங்க
அப்படிங்ளா
ஆமா ஆமா ஆமா த்ரீ தேட்டி குள்ள வரதுல இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி எங்களுக்கு த்ரீ தேட்டிக்குள்ளயே வந்துரு ஒன்ன ஒரு ஒரு பீரியடு அது வந்து நம்ம நம் அது ல வந்து இன்டோரு இருக்கு அவுட்டோரு இருக்கு நா வந்து செஸ்ல மட்டுந்தா போட்டு விட்ருக்கே செஸ்ஸு அ ஒரு ஒரு கேம் வந்து இன்டோரு ஒரு கேம் வந்து அவுட்டோரு போட்டுவிட் ருந்த அது இல்லாம அது இல்லாம நம்ம வேணுன்னாலு ஒரு மணி நேரோ ஆ ஒன்ற மணி நேரமே அஞ்சு மணி வரைக்குமே இவங்களுக்கு வந்து நம்ம கிரௌண்ட்ல விளாடற மாரியு இருக்கு நாந்தா வேண்டானு சொல்லிட்ட ஏன்னா அவங்களுக்கு சாப்பிடவு தெரியாது போயி நீ அங்க ஸ்கூல்லயே கேன்டீன்ல வாங்கி சாப்பிடு அப்டின்னாலு அது வந்து எனக்கு சரியா ஒ புடிக்கல சரி இன்ன கொஞ்ச பெருசாகட்டு ஆமா அ
எப்படி இருக்குன் தெரியாது ஃபுட்டு அதா சரி சரி அக்கா
ரெண்டு வருஷ ஆகட்டு அப்பறம் போட்டுக்லா அப்டின்னு சொல்லிட்டு விட்டுட்ட பெரிய பைய மட் டு வாலிபால்க்கு போய்ட்டு இருப்பா போயிட்டு அஞ்சு மணிக்கு மேல வருவா
ஆ அவங்க கொஞ்ச வளந்துட்டாங்கல்ல அதனால பரவால்ல இப்ப இவ வந்து சின்ன பிள்ளை இல்லைங்ளா அதனால செரி செரிக்கா இங்க கூட பக்கத்துல பசங்க எல்லா யாரு இருக்க மாட்டாங்க எங்க வீ ட்டாண்ட அதனாலயே முக்கியமா நாங்க ஃபஸ்ட்டு சேந்தோ பசங்க பக்கத்துல இருந்தாலு குட்டி குட்டி பசங்கனாலு கொஞ்ச நேரந்தா விளையாடுவாங்க அப்பற சண்ட வந்துரு அதுவு எங்க எங்க பையனையு சமாளிக்கணு அவ அவளையு சமாளிக்கணுனா எனக்கு ஸ்டா ட்டிங்ல கொஞ்ச கஷ்டமா இருந்துச்சு அதனாலே அவள கிளாஸ் சேத்து விட்டோ சோ அந்த கொஞ்ச கேப்ல நம்ம ஃப்ரீயா இருக்கலா அப்டின் சொல்லிட்டு பட் இப்ப அதுவே கொஞ்சோ நல்லா பழகிடுச்சு அவளுக்கு அது தவிர்த்து வெக்கலைங்களா
இல்ல நா வேற எது அதா இப்ப இந்த லீவ்ல இங்க போறாங்ளா அதனால அதுக்கப்புறோ நா வேற எதுக்கு போடல செரி இதுக்கு மேல போட்டாலு வெய்யில்ல ரொம்ப அலையற மா திரி இருக்கு அதனால போது இதுவரைக்கு வெளையாண்டாலே அப்படின் சொல்லிட்டு நா போது அப்டின் சொல்லிட்டே
ம் செரி செரி
கூட்டிட்டு போவிங்ளா
ஆஹா இல்ல இல்லக்கா இப்பதான கொஞ் கொஞ்சோ சின்ன பாப்பால்ல அதனால கூட்டிட்டு போக மாட்டோ எங்கயு ஆ வேற அஹா கெணரெல்லா இல்ல நெலத்துல இருக்குங்க இங்க பக்கத்துல எங்கயு இல்லிங்க ஆ கெணறு மாரிலா எங்யு இல்லிங்க இருந்துச்சு ஆனா இப்போ வந்து எல்லா இப்ப இருக்க இதுல வந்து எல்லாரு வந்து க்ளோஸ் பண்ணி அந்த க்ரில் மாரி போட் ருவாங்க இல்லங்களா அது மாரி போட்டு விட்டுப்பாங்க குட்டியோண்டு கேகப் அப்பதா இருக்கோ ஒரு ஆமா ஒரு ஆள் கேப்ல போட்டு
ஆமா வீட்ல கெணறுன்னு ஒண்ணு இருக்கோ ஆனா அந்த குட்டியூண்டு ஒரு ஒரு ஆள் நொழைற மாரி வந்து அதுல கிரில்லு போட்டு பூட்டு போட்டு விட்டுருவாங்க அவ்ளோதா இரு கு அங்க நம்மல்லா இறக்கவே எனக்குவெ தெரியாது நம்மல்லா இருக்கோ போது வந்து பெருசாருக்கோல்ல அங்கங்க ஒரு வீட்டுக்கு ஒரு கெணறு இருக்கோ இப்பெல்லா அப்டி கடையாதுங்க ஆமா தோட்டத்துல இருக் கோ இப்பெல்லா அப்டி இல்லைங்க அது எடுத்துட்டு கார் பார்க்கிங் வெக்கிற ங்க நல்லா இல்லவே இல்லங்க
ல எங்க வீட்டு தோட்டத்துல இல்ல அதுக்காக அம்மாயி வீட்டு தோட்டத்துக்கு போ நீச்சல்டிக்கிறதுக்கு கூட்டிட்டு போவே நானு ஏன்னா இந்த மாச தா நா போட்டுருக்கே போன மாசோ ஃப்ரீயா தா இருதாங்கன்னு சொல்லிட்டு நா கூட்டிட்டு போனே அ அப்டியே பழகிட்டாங்க ரெண்டு பேருமே
ஆ அப்போ பரவாயில்ல இல்ல ரெண்டு பேரு நா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கோ இல்லைங்களா
ஆமா ரெண்டு பேருமே பெரியவே வந்து பழகிட்டான்ல அதனால அவன பாத்துட்டு சின்னவண்ணு ந பழகணு அப்டின்னு சொல்லிட்டு கொஞ்சோ சீக்கிரமாவே பழகிட்டா அவனு ஆ ம் அதுக் நா டெய்லியுமே என்ன வந்து போலா போலா போலா வாங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன ச்சுக்கிட்டேருப்பாங்க
ம் செரிங்கக்கா
சேரிடா சேரி பாக்கலா
ஆ செரிங்க்கா ஆ பாய்கா
பாய்
ஆ